ஹலோ தோழி கேக்குதா
தா உங்களுக் கேட்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
தோ சும்மாதா சிஸ்டர் இன்னைக்கி ஞாயிற்றுக்கிழம வேறயா
ஆமா இன்னைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன எப்டி போது
ஆ இனிமாதா சிஸ்டர் என்னன்னு தெரியு நான்வெஜ்ல என்னன்ட்டு இப்போ டியூஷன் இருந்துச்சு ஆமா ஆமா சிஸ்டர் இன்னைக்கி காலையில ஒரு ஃபங்க்ஷன் வீடா அதுனால எல்லாரு போயிட்டோ
ஆ அப்ப இன்னைக்கி ஃபங்ஷன் சாப்பாடு சாப்ட்ருக்கீங்க என்ன சாப்பாடுல்லா சாப்ட்டீங்க என்னல்லா போட்டிருந்தாங்க அங்க
இன்னைக்கு வந்து ஒரு வளகாப்பு வீடுதா அதனால கலவை சாதோ எல்லா இருந்துச்சு ஆமா அது இருந்துச்சு அப்றோ அது போக இந்த சாம்பாருல்லா போடுவாங்கல அ து இருந்துச்சு அது காலையில சாப்ட்டு வந்தோ அ இங்க வந்து மத்தியானத்துக்கு மேலதா
சேரி சேரி ஆ மெது நீங்க வந்துட்டு மதிய சாப்பாடு கொஞ்சோ லேட்டா சாப்டுவீங்க அப்டித் தானே மெதுவா சமைச்சி லேட்டா சாப்டுவீங்க ஆ எங்களுக் நா நா வந்துட்டு ஏ கணவருக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கெழம லீவு கெடையாது ஞாயிற்றுக்கெழ தா ஞாயிற்றுக்கெழமதா ரொம்ப முக்கியமான முக்கியமான நாள் அவருக்கு ரெம்ப அதிகமான வேல இருக்கு அதனால ரொம்ப சீக்கிரோ போணுன்னனு சொல்லி ஆறரைக்கு எல்லா எழுப்ப சொன்னாங்க ஆறரைக்கெல்லா எந்திரிச்சி எழுப்பீட்டு டீல்லா போட்டுட்டு குடிச்சோ குடிச்சிட்டு அப்பறோ கொஞ்சோநே ஃப்ரீயா இருந்தே பாப்பா பாத்துக்கிட்டு பாப்பாங்களோட போய்ச்சி அப்றோ கால சாப்பாடு செய்ய அவுங்கள கெளப்பி விட்டு அவங்க போய்ட்டாங்க அவுங்க சீக்கரமா எட்டு மணிக்கெல்லா போயிருவாங்க அவங்க போனதுக்கு அப்பறோ வேல ஸ்டார்ட் ஆகு ஆ துணி எல்லா ஊற வச்சி அத வாஷி்ங் மிஷின்ல போடணு அப்பறோ வந்துட்டு கண்டிப்பா இன்னக்கி மாவுக்கு வேற மாவுக்கு வேற ஊறப் போற்றுந்தே அத கிரைண்டர்ல போட்டு ஆட்டி அல்லீட்டு அதயு கரச்சி வச்சிட்டு மாவு அப்பறோ காலேலயிக்கு கோதும தோச தா ஊத்துனோ இன்னக்கி ஊத்தீட்டு தக்காளி சட்னி வச்சே
கோதும தோசைக்கி தக்காளி சட்னி நல்லா இருக்குமா
சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு தேங்காய் சட்னி அத விட சூப்பரா இருக்கு
ஆ தேங்கா சட்னி நல்லா இருக்கு
ஆக்சுவலா நேத்து நைட்டு தா தேங்கா சட்னி வச்சோ
சேரி சேரி ஆமா அது டெய்லி வச்சி சாப்ட முடியாது நாங்க கோதும தோசைக்கி வந்து நீங்க சொன்ன மாரி தேங்கா சட்னி சாப்டுவோ அத மாதிரி நாட்டு சக்கர வச்சி சாப்டுவோ அதுதா சாப்டுவோ ஆ தக்காளி சட்னி வச்
சாப்டம் சாப்ட்டதுல்ல ம் நல்லாது இருக்கு எனக்கு சட் எனக்கு வந்துட்டு தக்காளி சட்னி கொஞ்சோ காரமா நல்லா இருக்கு வச்சா அதனால எதுக்கு வச்சி சாப் டாலு பிடிக்கு அப்பறோ மதியத்துக்கு நா அடுப்படிய விட்டு வெளிலயே வர்லப்பா அடுப்படிலயே தா இருந்தே இன்னக்கி ஃபுல்லா அப்பறோ வந்துட்டு எங்களுக்கு பக்ரித் அன்னக்கி மட்டன் எடுக்க போனப்போ இந்த ஆட் டு கால் இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிருந்தோ கிடைச்சிச்சி வாங்கிட்டு வந்தாங்க அது அப்படியே பிரிட்ஜக்குல்ல வச்சிருந்தே வாட்னபடி இப்டியே வச்சிருந்தது அத கிளீன் பண்ணி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா அரச்சி எல்லா பண்ணி குடுத்தே ஏ மாமி ஒக்காந்துகிட்டே எல்லா கேட்டாங்க எல்லா எடுத்து குடுத்து அத
சேரி சேரி ஞாயிற்றுக்கெழமனாலே பெரும்பாலு இருக் கு வேல இன்னக்கி நீங்க நெறைய பாத்துருக்கீங்கன்னு நெனக்கே ஆ மாவரைச்சி
பரவால்ல என்னோட மாமனாருக்கு வந்துட்டு இன்னக்கி லீவு அதுதா பிரச்சன இப்ப நானு மாமியு மட்டுன்னா ஒண்ணு தெரியாது எனக்கு நா எப்போவு ஃப்ரீதா அது மாமனார் இருக்கைல அவுங்களுக்கு ஏத்த மாரி சமைக்கணு இந்திஸ் செஞ்சாங்களா அப்பறோ நா கேரட்ட நறுக்கி கேரட் பொறிச்சி வச்சே சாதோ வடிச்சி வச்சிட்டு வந்துருக்கே இவ்ளோ வேலையு பாக்கணும்ல
ஆமா காலேல இருந்து பாத்துருப்பீங்கன்னு நெனக்கே நெறையா வேலைகள் இருந்துருக்குன்ட்டு
எனக்கு எனக்கு ஒரு உதவி பண்றாங்க வீட்ல அப்டின்னா என்னோட மாமியார் வந்து என் கொழந்தைக்கு சாப்பாடு ஊட் டு வாங்க பெரியவ வந்து ஒரு மணி நேரோ ஆகு சாப்பாடு ஒரு மணி நேரோ ஆகு சாப்பிட அது
வே ஊட்டனுமே
இப்பதா போட்டு குடுத்துட்டு வந்தே நீ வந்துட்டு நா உனக்கு போன் பண்ணவா ஃப்ரீயான்னு கேட்டல்ல அப்ப இந்த ஒரு நிமிஷோ சிஸ்டர் அப்டி சொன் னேன்ல ஒரு அஞ்சி நிமிஷோன்னு அந்த அஞ்சி நிமிஷத்துக்குள்ள அதுக்குள்ள நா போய் சாப்பாட போட்டு கையில குடுத்
ஆ ஆமா இது வந்து சாப்ட்ற டைம் பன்னென்றரைக்கி பன்னென்றரை ஒரு மணிக்கிட்ட
ஆமா ஆமா இப்ப சாப்ட ஆரம்பிச்சாதா ஒன்றைக்கெல்லா முடிப் பா அப்பதா அவுங்க சாப்ட முடியு மதிய சாப்பாடு அப்பதா அப்பதா அவுங்க டயம்க்கு மதிய சாப்பாடு சாப்ட முடியு ம் சமையல்லா யார் பண்ணுவா
ஆ ஞாயிற்றுக்கெழமனா நா பண்ணுவே சிக்கன்னா நா பண்ணிருவே மத்தபடி மட்டன்னு நாட்டு சிக்கன்னா அம்மா பண்ணுவாங்க எனக் பண்ண தெரியாது அவ்வளவா சிக்கன்னா ஆமா ஆமா சிஸ்டர் மீன் வந்து மீனு அம்மாதா பண்ணுவாங்க நா அந்த ஃப்ரைனா பண்ணுவே ஃப்ரை பண்ணுவே எனக்கு எல்லாமே கொழம்பு வந்து அம்மா வச்சு ருவாங்க அம்மா வைக்கிறது ரொம்ப புடிக்கு அதுனால அவுங்கல வைக்க சொல்லிருவே மட்டன் வந்து குக்கர்ல வெக்கணு அது க்குலா மட்டன் நாட்டு சிக்கன்லா குக்கர்ல வெக்கணு நம்ளுக்கு
கரெக்டா விசில் விடணு இன்னொன்னு நல்லா வேகணு இதெல்லா இருக்கு நமக்கு தெரியாது நானே இப்பதா கத்துக்கிட்டே வந்து ஆறு வருஷோ ஆயி இப்பதா நா மட்டன் சிக்கன்லா நானே
ஆ அ அது அது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு குக்கர்ல வெக்
ஆமா நா அப்ப எங்க வீட்லல்லா குக்கரே கெடையா து மாமா வீட்டுல இங்க வந்துட்டு வந்துட்டு எல்லாமே குக்கர்ல வச்சாங்க எனக்கு குக்கர பாத்தாலே பயோ நா வெடிச்சிருமோன்னு பயப்பிடுவே பயந்துகிட்டே இருப்பே ப க்கத்துலே போமாட்டே எங்க மாமி திட்டிட்டே இருப்பாங்க இப்ப பழகி போச்சு அப்போ வந்து ரொம்ப பயப்படுவே குக்கர் எப்டி அதா எனக்கு பயமா இருக்கு வெடிச்சிருமோ விசில் கரெட்டா வருமோ நா பக்கத்துலே நின்னு பாத்துக்கிட்டே இருப்பே தூரமா நின்னு
ஆ வரும் ஐயோ அது வந்தாதா கொஞ்ச நிம்மதியா இருக்கு இல்ல லன்னா பயந்துகிட்டே இருக்கணு ரொம்ப அ
இதுல பாக்குறோல்ல
ஆமா ஆமா நா வந்து எப்டின்னா எங்க வீட்ல வெந்தய சோறு பண்ணுவாங்க னு வெந்தய சாதம் பண்ணுவாங்க பண்ணுவோல அது எப்பவு எங்க அம்மா இப்டி பண்ணும் போது அந்த குக்கர்ல எதோ மிஸ்டேக் இருந்துச்சு போல அந்த சாதம் பண்ணும் போதெல்லா மேல பற ந்துரு அப்டியே மேலே உள்ள மூடி வந்து
நா இந்த கதைய ஏ கேக்குற நா அப்படிதா ஒரு தடவ உருளைக்கிழங்குனு அவிய போட்டே ஒழுங்கா மூடலையா என்னனு தெர்ல கைப்பிடி வேற ஒடஞ்சு போச்சு சோ அப்டி புடிச்சு அமுக்கணு ஒரு கீழ உள்ள கைப்பிடி இருக்காது சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்கணு ஒழுங்கா மூடல போல நா வாட்டுக்கு வச்சுட்டு பக்கத்துலேதா நிக்குறே ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாத்தா டம்முனு வெடிச்சு உருளைக் கெழங்கல்லா பறந்து போயிருச்சு ஐய்யயோ
ஐயோ ஐயோ தூக்கி போட்ருவோ வேனா அது குக்கர் மாத்திட்டாங்க புதுசுதா இருந்தாலு ஆஹா வேணா பறந்துரு அப்டின்ட்டு ம் அது பூட்டு இப்பதா
ஒரு தர பட்டுட்டோம்லமா அப்ப பயமா தான இருக்கு
ஆமா அதுக்கு சரியாவே ஆனாலு கொஞ்சொ பயமாதா இருக்கு இப்பதா இல்ல ஒண்ணு இல்ல சரியாயிட்டு
இப்ப நாலா என்ன தெரிம்மா பண்ணுவே குக்கர்ல எதாவது வெக்கிற வேலன்னா மத்த எல்லா வேலயு முடிஸ்ட்டு குக்கர்ல வெச்சுவுட்டு நா வாட்டுக்க ஹாளுக்கு
அ அ அ ஹ ம் ம் அது நானு அப்டிதா ஏ நா அ நா வந்து குக்கர் வஸ்டனா டிவி எல்லாமே அமத்திருவே டிவிலந்து ஃபிரிட்ஜ்லந்து எல்லா அமத்திட்டு ஒரு கிச்சன் அங்க இருக்குன்னா அடுத்த ரூம்ல நின்னு பாக்குறது விசில் வந்தா போறது இல்லேன்னா கொஞ்சோ விசில் வர லேட் ஆச்சுனாலு அமைத்திருவே அடுப் ப்ப செரி வேணா நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்டின்ட்டு அது பயத்துலே ஆனா வெச்சுட்டா நம்ம பழகிருவோ இருந்தாலு அந்த பய கொஞ்சோ இருந்துகிட்டே இருக்கு நறைய பாக்குறோல்ல நம்ம வெடிக்கிறதெல்லா பாக்குறோ ஆ என்னோட தோழி
இல்ல சண்டே ஓகே ஓகே சொல்லு சொல்லு
இல்ல நீங்க சொல்லுங்க சிஸ்டர்
இல்ல சண்டே கூட டியூஷன் வெச்சிருக்கியே பசங்கலா பாவம்லையா
ஆமா சிஸ்டர் நேத்து வந்தாங்க சிஸ்டர் நேத்து சாந்தரோ நேத்துதா அவுங்க அம்மா காலைல கேட்டு போனாங்க நேத்து சாந்தரோ பாத்தீங்கன்னா இங்க கரண்டே இல்ல சுத் சத்தமா கரண்டு இல்ல எட்டு மணி ஆயி
ஆமா சொன்னீல நீ போன் பண்ணேல நீ தா சொன்னியே ஏன்ட்ட எனக்கு இங்க சடௌன்னு ஆனா எனக்கு அஞ்சு மணிக் வந்துருச்சுன் சொன்னே நீ இன்னு வரலன் சொன்ன
வரல அவுங்க இருட்லயே உட்காந்துருக்கணு சிஸ்டர் அதுவுல்லாம ஸ்கூலு இப்ப தா ஆரம்பிச்சிருக்காங்க புக்குல்ல அவங்கட்ட சேரி அதனால தா ஞாயிற்றுக்கெழம செரி காலையில வாங்க அப்டினு சொன்னே இப்பதான் வந்துட்டு போனாங்க அ பக்கத்துல யார்ட்டயோ புக்கு வாங்கிட்டு வந்தாங்க போல ஒருபுக் எதுவுமே நடத் தல புதுசா தான் சொல்லி குடுக்குவோ அதனால ஒரு ரெண்டு மண்நேரம் வந்து எடுத்துட்டு இப்பதான் போனாங்க சேரி அதுதா அஹ் நா வந்து தோழியோட அம்மா அப்டிதான் குக்கர்ல வச்சு மூஞ்சி ஃபுல்லா தெருச்சுருச்சி போல சூடா அவுங்க வந் து எறக்கி வச்சொடனே ஓபன் பண்ணிருப்பாங்கப் போல அது கொஞ்ச நேரோ கழிச்சுதானே ஓபன் பண்ணனும் அது அவசரத்துல ஆஹ் மறந்து ஒப்பன் பண்ணிட்டாங்க போல அது மூஞ்சிலடுச்சு
நானு பண்ணிருக்கே அந்த மாரிலா நானு இந்த மாரி கொழம்பு ஏதாவது சாம்பார் இந் மாரி எதாவது வச்சுட்டு விசில் வச்சுருப்பே ரெண்டு விசில் காயி வேகனுன்னு ஓபன் பண்ணேல அந்த விசில் எடுத்துடாம மறந்து ஓபன் பண்ணிருவே விசில் எப்டி அதாவது எப்டின்னா ஓ பண்ணேனா குக்கர் ஓபன் பண்ண மாட்டே அப்டி ஓபன் பண்ணா தா வெடுச்சுருமே நான் வந்து விசிலு வந்து இப்டி எடுத்து விடாம டபக் குனு புடுங்கிருவே விசில எப்போ ஞாபத்துல புடுங்குனோன புஸ்ஸுன்னு அந்த ஓட்ட வழியே காத்து போயிரு அதுவே எனக்கு பயமாருக்கோ அப்பறோ தொறந்துருவே ஆமா
அத அவசர்த்ல எதோ தொரந்துட்டாங்க போல அஹ் அது நம்மளுமே அவசர்த்துல தெரியாம பண்ணிற்றோல அந்த மாரி பண்ணி ம் ம் அந்த மாரி சொன்னாங்க டேய்
அப்பறோம் வேற இன்னக்கி ஈவ் சன் சன் ஆமா இனிமேல் தாசாப்புடுணு உங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அ பாப்பா சாப்ட்டுட்டு இருக்கா ஒரு ஒரு மணி ஒரு மணி மேல போய் சாப்ட்ருவே ஏனா இனக்கி வந்துட்டு என்னோட மாம்னார் வீட்ல இருக்காங்லா நம்ம வந்துட்டு போயி சாப் இல்ல சேர்ந்தலா சாப்ட மாட்டோ நா போய் சாப்ட்டுட்டுவந்தாதா அடுத்து அவுங்க போய் சாப்ட முடியு முன்னாடி சேந்து சாப்ட்டுட்டுருந்தோ இப்போ நா வந்து டக்குனு சாப்ட் நா ரூமுக்கு வந்துர்ரதுது தேவையில்லாதது அப்டின்னு யோசிக்கிறதுனா நம்ம கணவர்ருந்தா சேந்து சாப்டுவே அவுங்கல்லையா அதனால அவுங்க ரெண்டு பேர் பொறுமையா ச அபுடுன்டு எனா
ஆலானா சேரி சேரி ஆஹ் பாப்பா சாப்ட்ருவா இப்ப எப்டியு அதுக்கப்றம் அவுங்க சாப்டு வாங்கனே நீங்க சாப்டதக்கப்றோ சொல்வாங் சேர் சேரி ஆம்மா அவுங்க சாப்ட ஒரு மநேரோ ஆவுமே எப்டியும் சாப்ட
துல்லா டக்கு டக்குனு போட்டு டக்கு டக்குனு சாப்ட்டு ஓடியாந்துருவேன் ரொம்ப நேரல எடுத்துக் மாட்டே இந்த மெண்டு
ஆஹ் அது வந்து ரொம்ப நேரோ சாப்டகூடாது சொல்வாங்க பெரியவங்களுமேவு அஹ் சாப்பாட வந்து வச்சு சாப் டகூடாது டக்னு சாப்டரணு காய வச்சு சாப்டக் கூடாது அப்டினு சொல்வாங்க ஆஹ நாங்க வந்து இனிக்சாப்ட ஒரு நாலு மணி ஆவு எப்டியு அப்பாலா ஆமா ஆமா சிஸ்டர் எல்லாருமே அப்பா அப்ப தான் வேல
க்யாதா உனக்கு பசிக்குமா பசிக்காதா இல்ல ஏதாவது ஸ்னாக்ஸ் திம்பியோ
ஆஹ ஸ்நாக்ஸ் ஏதாச்சு சாப் வீட்ல எதாச்சும் இருக்கு ஸ்நாக்ஸ் சாப்டுவ உடைல அஹ் காலேல லேட்டா தான் சாப்டுவ எப்டியு காலையில எப்வுமே இப்படிதான் ஒரு பத்து மணி பதினொர் மணிக் தா சாப்டுவே சோ அதனால பசிக்காது அவளவா நாலு மணி சாப்டுவோ
ஓ னிக் சண்டேனா நா சீக்கிரோ சாப்டுறுவே நா தா சொன்னல்ல எனக் வே எனக்கு தா வேல வந்துட் டு அதிகமா இருக்கும் அதனால நா சீக்கிர சாப் றது ஏன்னா வந்துட்டு அடுப்படிக்குள்ள வந்துட்டு நான் தான் இந்த வெங்காயம் உரிக்க ரது வெள்ள பூடு உரிச்சி எல்லா பண்ணி குடுத்துறுவ அரச் அரச் எல்லா கழுவி வி எல்லா கொடுத்தாலு இப்டி தாளிச்சுடுறது மட்டு தா எ மாமியார் பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்க வீட்ல அதனால வந்துட்டு எனக்கு வேல இருக்குன்னா சாப்ட்டுட்டு எல்லா பன்ன ஆரம்ச்
ஆமா அது எப்டி லேட் ஆகு கொஞ்ச நேர முன்னாடியே பண்ணனு ரெடி பண்ணணு ஆமா ஆமா ரொம்ப டைம் ஆகு
நா அதுக்கப்பறோ நமக்கு டைம் எடுக்கு இன்னு நா முடிச்சிருக்க முடியாது அதனால எல்லாத்தையு முடிஞ்சு வேல முடிஞ்ச்சு ஆமா ஓகேமா ஓகே அப்றோ பேசலா ம் பாய் பாய் மா ம் பாய் ம் பாய்